ஹலோ
ஹலோ ஆ ஓ கேக்குது கேக்கு
ம் சாப்ட்டாச்சா
இல்ல சாப்புல்ல வீட்ல இது பீ ரியாணி
நீ பிரியாணினு இவ்ளோ சலிச்சுட்டு சொல்ற
அதுவு எனக் புடிக்கவே செய்யாது
ஒனக்கு என்னதா புடிக்கு ஒனக்கி ஸ்வீட்டு புடிக்காது பிரியாணி புடிக்காது எனக் கும் பிரியாணி புடிக்காது நய்சோறு தா புடிக்கு ஆ பிரியாணி வெச்சதா
ஆமா அது அன்னைக்கு வெச்சது வந்துட்டு நா சாப்பல்ல அதுவு இல்லாம நறைய இருக்கு வீட்ல ஃப்ரிட்ஜ தொறந்தாலே எல்லா
தா பிரிட்ஜ் தொறந்தாளே எங்க அத்த கத்திட் இருக்காரு த பிரியாணி நீ ஒரு வார இப் ப்டி வெப்ப அதுக்கப்புறோ தூக்கி வீசுவே நீயே வே நா இன்னைக் நயிட் ட்டு வந்து பாக்கும்போது இங்க இருந்துச்சுன்னா நானே தூக்கி வீசிடுவே அப்டின்னு எங்க அத்த சொல்ட்ருந்தாரு எங்க அம்மாக்கு அது ஒரு பழக்கோ சூடாக்கி திங்கவும் ஸ் செய்யாது ஆனா எடுத்துக்காலை ஊசி அதே ஃப்ரிட்ஜுள்ள இப்புடியே வெச்சுட்டு ஒரு வார கழிச்சி அதுக்கப்புறோ கலங்கு
அ அத்தா அது வந்து நல்லா இருக்கும் மோது தூக்கி வீச மனசு வராது கெட்டு போச்சுனா விசிறுவாங்க ஆமா
அதுக்கு வேண்டி ஒரு வாரம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடத்தையும் முடக்கிட்டு வெக்க வேண்டியது நேத்து நானு காய்ச்சல் வந்து படுத்துருந்தன்ல எங்க அம்மா வந்துட்டு வீட்ல் நா எந்த வேலயு செய்யலன்னு சொல்லி டேவி என்னால என்னைக்கி கூப்ட முடில தல சுத்துதுன் தா படுத்துருந்தே வீட்லந் எங்க அம்மாக்கு எனக்கு காச்சல்ன்னு தெரியாது ஏன்னா இது திடீனு வந்த காச்சலே நா என் ந்த வேலையும் செய்யல வீட் ட்டுக்கு ந் பாத்து வீடு அப்புடியே இருக்குன்னு சொல்லி வந்து ரூம்ல வந்து ஃபேன் ஆஃப் பண்ணி வுட்டு லைட்ட போட்டுட் போயாச்சு ந அழுகுற அழு அழுன்னு அழுது கத்துற மா ஃபேன போடுமா ஃபேன போடு ம்மா நா அழுகறண்டி நானு அழுத்து கத்துறே
ஆ
போடவே இல்ல அதுக்கப்புறோ எங்க அம்மாவே வந்து வேலையில தல சுத்திட்டு முப்பது பார்சல் பென்டிங் போட்டு வந்துருக்காங்க அப் நானு அழுது அழுது கத் தி அதுகப்புறோ எங்க அத் தா தா வந்து ஃபேன போட்டு லைட் ஆஃப் பண்ணி கதவ சத்திட்டு போனாரு அப்புறமு எனக்கு செரியான வெறி ஒட் உடம்பெல்லா அப்புடி வெளிச்சிட்ருந்துச்சு எங்க அம்மாவாச் வ நா ஊங்கிட் ட்ட கூட அத்தான சொன்ன இப்ப எங்கம்மா வந்துருவங்க வந்து பாப்பாகன் சொன்ன தான நே நே ஏன்னா எங்க அம் அம்மாவாச்சும் எங்க அத்தாவோ கண்டிக்கிலே எங்க அம்மாவாச்சு எதாச்சும் பண்ணி தருவாங்கன்னு நா எனக்கு ஒடம்புடிய சரியான வெயிலுடி முத்துக்கு தல செரியான வெலி என்ன பண்ட்டே எனக்கு வேற எதுவுமே பண்ண முட்ல அழுக ஆரம்பிச்சட்டே அழு அழு அழுன்னு கத்தி கத் த்தி அழுகாரம்பிச்சிட்டே அப்புறோ எங்கம் மா எனக்கு மனசு கேக்காம என்ச்சி போய் முட்ட வறுத்து சோறு வந்து கஞ்சி ஊத்தி ஸ் கொண்ணு வந்து ஊட்டி தந்தாங்க
ஐயோ எனக்கு அன்னிக்கி அந்த மாரி தா ஆச்சி ஃபீவரு செம ஃபீவரு
கேஸ் ஃபஸ்ட்டெல்லா தொட்ட தொட்ட காச்சல் வந்துட்டு இருந்துச்சில்ல
ஆமா
இப் பரவால்லையா
அது எப்பனா கரெக்டா எக்ஸாம் டைமே
வா இன்னிக்கி நம்ம லைஃபே மாறிரு ஏ காலேஜ்லாம் போனா லைஃப் இப்யே மாறிரோ
ஆமா
நீ நானோ எ ஃபிரெண்டோ இன்னொருத்தியு நானே நாங்க இந்த காலேஜ் சேர்றோ சொல்லியிருந்தோ
ஆமா
நானு ஏ ஃப்ரெண்டோ அந்த காலேஜ் தா அட்மிஷன் போட்டாச்சி இன்னொருத்தி இருக்கால்ல அவ வந்து இங்க நம் ஸ்கூலுக் பின்னாடி இருக் இருக்குறவ அவ்ளு எங்கக் கூட எங்கக் காலேஜ் தா சேர்றான் சொல்லியிருந்தா அதுக்கப்பறோ என்னாச்சி ஆ நா நா போய் அட்மிஷன் போட்டது ரிசல்ட் வந் து ரெண் நாள் கழிச்சிதா நா போய் அட்மிஷன் போட்டே ஆனா நா போயி ஒரு ஒருவாரோ கழிச்சி தா அவப் போயிருக்கா ஏன்னா வீட்லந் கூட்டிட் போ முடில அப்போ ஒரு வாரோ கழிச் ச்சி அவ போயிருக்கா அப்ப ஆனா அவ ஆல்ரெடி பத்து பத்தாயிரூவா கெட் கட்டி வெச்சிருந்தா அவ ஒரு வாரோ கழிச்சி போன நால அவ கெட் கேட்ட கோர்ஸு குடுக்கல அதுக்கப்புறோ வேற ஒரு கேசு கோர்ஸு அவ கேட்டிருந்தா அது குடுக்கல அவுங்க ஏன்னா மு முடிஞ்சிருச்
அப் அப்போ காசு ரிட்டன் பண்ணிட்டாங்கோ
ஆமா ரீப் பண்ட் இவ கேட்டு திருப்பி பத்தாயிர ரூபா அவளுக்கு ரீபண்ட் பண்டாங்க ஆனா இத்தன் நாளா அவ என்கிட்ட சொ எயா எயாகிட் ட்டயு சொல்லல்ல அவ இருக்கால்ல அவள்டையு சொல்லல்ல என்னாச்சி இன்னிக் க்கி தா இன்னிக் கூட அவளா என்ட சொல்லல்ல இன்னொருத்தி இருக் கால்ல அ அவ சொல்லி தா எனக் தெரிஞ்சி அன்னிக் கூட ட ஆட்டோ வெக்கிறதுக்கு வந்து கூப்டு கேட்டுருந்தே அப் அப்ப கூட எதுவுமே சொல்லலடி அவ வே
ஓ நீங்க திட்டுவீங்களா இல்ல கோவப்படுவீங்களோ
அதனால அது வந்து அவளுக்கு ரொம்ப சங்கடமா ஆயி சோ ஆனா அவதா ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் போற மாரி இருந்தா தெரியுமா
ஆ
ட்ட போயிட்டனால உனக் தெ உனக்கு ஒன்னு தெரியுமா எனக்கே அட்மிஷன் குடுக்கல
அப்பறோ இல்ல
எனக்கே அட்மிஷன் குடுக்கல நா ரெண் நாள் கழிஞ்சிதானே போனே எங் வீட் டு பக்கத்துல இருக்காலே அவ வந்து ரிசல்ட்டு வந்த அன்னைக்கே போயிட் டா அப்போ அவளுக்கே அந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் கெடச்சிடிச் சி எனக் கு அட்மிஷன் குடுக் க்ல அவ் எ ஏ இவ வந்து வேற காலேஜ் போகணு இன்னவ வ நா இங்க சேர்ற அப்டின் றதுனால எனக்காக அவ இங் வந்தா என்னாச் சீ நா போனா எனக்கு அட்மிஷன் குடுக்ல என்ன சொல்ட்டாங்க மேக்ஸ்ல மார்க் கொஞ்ச கம்மி நீங்க வ து இந்த இந்த கோர்ஸ் வந்து கொஞ்ச கட் டஃப்பா ஃபீல் பண்ணீங்க நீங்க வேணா பீசிஏ எடுத்து கோங்க இல்ல ஒங்ளுக் பிஎஸ்சி தா வேணு அம் டீனா நீங்க வந் தி எங்ளோட இன்னொரு காலேஜ் அங்க உள்ள அத் தி எதோ காட்டுக்குள்ள செரி அங்க இருக்கே அங்க வேணா போ இவிங்க என்ன பண்றாங்கெ அங்க உள்ள அது காட்டுக் குள்ள இருக்கற்னால இவுங்ளோட அந்த காலேஜிக் யாருப் போமாட்டிறாங்கல்ல எ அதனால இங்க வர்றவ்ங்க எல்லாத்யுமே எதாத் சுலோ ஒரு காரனேப் ப்ப பாத்யா இந்த மேரி மேக்ஸ்ல மார்க் கம்மியாருக்கேப் பின் எதாச்சு ஒரு கார்ணத்த சொல்லி அங்க தாட் டியோட பாக்றாங்கெ அதே மரி எனக்கு பண்ணாங்க ஏ பக்கத்துல இருக்குற இன்னொரு புள்ளைக்கு அதியே தா சொன்னாங்க அந்த காலேஜ் வேணா பாருங்கெ அப்டின் தா சொன்னாங்கெ அப்புற என்னாச்சி நா வந்து என்ன ஆத்தா கூட தா போயிர்ந்த செரி இருங்கெ அம்மாக் கால் பண்ணி கேட் டிக்ரன் சொல்லிட்டு எங் அம்மாவ் கால் பண்ணி கேட்டப்போ இ எனக்கு என்னனான் நா இவ வந்து போட் டுட்டா அவ எனக்காக தா இங்க வந்தா எனக்கி எனக்கு ஏ எனக்கு இவ்வேணு வேண் ஊ அப்டி ஒரு இதா இருன்ச்சி அப் ப்ரே எங்க அம்மாக்குப் கேட்டப்போ நீ வந்து அந்த பத் தைரோ டீஃபன் கேளு நா வேணு ஒன்ன வேறக் காலேஜ் சேத் தியூட்ல அப்டின் எங்க அம்மா சொன்னாங்கெ இப்ப பசங்கெல்லு ஒரு காலேஜ் சேந்துர்க்காங்கல்ல ம் ஹும் அங்க சேத் தி உட்றன் தா எங்க அம்மா சொன்னாங்க அய்க்கப்ர என்னத் சின்ன சேரின் சொல்லிட்டு அத் அப்பவே நா அவளி கூப்ட்ட அவளி கூப்ட்டு டி இந்த மேரி அவ தூங்கீட்ருந்தா ரி இந்த மாரி சொல்றாங்க என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு அவள்ட்ட கேட்டப்போ என்ன வேர வலி லியே தரமாட்டாங்ளா சேரி அ சேரி அப்டின்தா சொன்னா அவ வேற எ து சொல்லல நா வந்து வே எங்க அம்மா இப்டி வேற கொலேஜ் சேத்தி உட்றன்றாங்க என்ன பண்ணுடது தரவு சேரி அவ் தூங்கீட்ருந்தா சேரி அப்டின் சொல்லா அதுக்கப்பறோ நா இவுங்கள்ட்ட போயிட்டு நா ம் செரி அத்தட்ட சொல்லி ரீஃபண்ட் கேட்டாச்சு ரீஃபண்ட் கேக்கும் போது எனக்கு ரீஃபன் நா வந்து நிக் ஆஃப் போட்டுருந்தே அவிங்க என தூக்கு சொன்னாங்க அப்பிக்கி நம்ம தான் ஏ நம்ம இங்கதானே போ நம்ம தானமா இருக்கோ தூக்குங்மா மூஞ்சி காட்டி பேசுங்மா டின்தா சொன்னாங்க அப்ப என்னப்பன நா தூக்கிட் நா பேசுமோது எனக்கு என்ன ஆயிடுச்சு ஏ ய்யோ இப்டி ஆயிர்ச்சின் அழுகு வந்துடு சி அழுதுட்டே ஆ கண்லந் தண்ணி வந்து சல்துட்டே அப்போ ஒட்னே வந்துட்டு ஏமா அழுகுறீங்க அப்டி இப்டின்னு
ஆ
ட்டதோ அவுங்க என் எப்டி தெரியுமா சு பேஸ்னாங்க ஏமா இந்த கொலஜே நல்ல கொலேஜ் சமா வேற எந்த கொலேஜ் நீங்க போப்போறீங்க அப்டி இப்டின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்பறோ சேரி இருங்க மேடம் கிட்டபோய் பேசிட்டுவரேன் சொல்லி போயிட்டு அ வந்துட் தே அப் சேரி இதுக்கே இதுவே போட்டுருரேன் சொல்லி போட்டு தந்தாங்க
அழுது புடிச்சு வாங்கிருக்கே
திடுக்ந்தாங்க என்னோட மார்க் எனக் எ ஹெல்ப் பண்ணுதோ இல்லியோ என்னோட
அழுகு ஆ அப்
படியு அழுதுட் சொல்லி வாயிலிந்து எடுத்து கண் ஆ நெஜ்மாலே எனக்கு சங்கடமா இந்ததா இல்லியானு எனக்கு தெர்ல நி பொய்யாலா அழுகுல அ ஒரு ஒரு கில்ட்டூ அந்த கில்டூல தா அழுதே அழுது டீ அதுக்கப்ற காஸ் கெட்ட நிக்கும் போது கூடியு அது தாமண்ணன் பண்ணிடு பக்கத்து இருக்குற புள்ளைக்கு அதாம் பண்ணிருக்காங்க அந்த புள்ளவந்து அவுங்க அம்மாட்ட வந் கேக்குது என்ன அங்க போ சொன்னாங்களா, நீ இங்க வா யார்ட்ட வந்து பேஸ்ன நீயு அப்டின் சொல்லிட்டு அந்தப் புள்ள அவுங்க அம்மாவ திட் ட்டிகூட்டிட்டு போது அந்த காட்டுப் குள்ள எல்லா நா போமாட் ட்ட அப்டின்னு எல்லாருக் கு அத தாண்டி பண்ணி வெ
ம் அது இந்த காலேஜூ கொஞ்சொ எல்லாருக்கு தெரிஞ்சது
இ தெரிஞ்சதுனால இங்க வரவுங்களா, அதுக்கா அஆனா அங்க பஸ் ஃபெசிலி டீசிருக் கே அப்டி இருந்து அந்த காட்டுக் குல்ல காலேஜுன்னால போமாட்டிறாங்கன் சொல்லி இப்டி பண்ணி உட்டுட்ருந்தாங்க அப்போ எங்க அம்மாலா எங்க அம் அம்மா வா இருந்திருந்தா நல்லாத் பேசிருக்கோ எங்க அம்மா என்ட கேக்குது, என்ன இதுக் தான நம்ம ஃபஸ்ட்டே வேணுன் ந்தான ரிசல்ட்டுக் முன்னாடியே அந்த பத்தாயரவா கெட் ட்டிவெச்சோ இப்பென்ன இப்படி இவுங்க இப்டி சொல்றாங்க அப்டி எங்கம்மா கேட்டுச்சு, நா இன்னொன்னென்ன னா எல்லார்கிட்டயு வந்து நானு இவளு ஒரே காலேஜு நானு இவ் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸுன் சொல்லீட்ட ஒரு வேள சொன்ன துல யாரோ கண்ணு
கண்ணு பட்ரு அ நடக்கறதுக்கு முன்னாடி இத்னாலதா சொல்ல கூடாதுங்கறது ஒரு விஷ்யோலா நடந்ததுக்கப் ப்புறோ
ம் அப்றந்தா சொல்னு நடக் அதா அ கீப் இட் ப்ரைவேட் அண்டில் இடி பிகம்ஸ் யோர்ஸ் அதா நடக்கறதுக்கு முன்னாடி சொல்லக் கூடாது
போறேன்னு
ஆமாடி ஒன்ன ஒன்னயு நெனச்சு பாத்துட நீ எப்டிதா ஓ ஆனா ஒரு நாள் போய்ட்டனா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க
ஆ வாய் அடிக்கிறதுக்கு நம்ளுக்கு கெடச்சிர்வாங்க
ஓ வாய்க்கு கெடச்சிருவாங்க
நம்ப இப்பிடி ஒரு சர்க்கிள்ல இருந்துட்டு ச்ச அப்டி போம்போது கொஞ்சோ இதா இரு
குள்ளியே இருந்துட்டா வெளியே போம்போது கொஞ்சோ கஷ்
ஆ ஒரு ஒருத்தௌங்க எப் எப்டியோ இரு
ஆனா நீல்லா பார்றி என் போயிரே டே நல்லா மை பீப்பிள் மை பர்சன் எப்டி நீ ஸ்டோரி போ ட்ற மட்டு பாரு நீ போடுவே நீ போடுவே நீ வேணா பாரு அங்க போயிட்டு நீ போடுவா பாரு
நா என்ன பண்ண போறே எனக்கு போன அதுக்கப்பற திருப்பியு சில சர்டிஃபிகேட்லா கேட்டிருந்தாங்க அல்லா குடுக்குறதுக்கு விரிச்சோன்ட்டுருக்கு ஒரே ஒருத்தௌங்கதா இ த நாங்க அவுங்கிட்ட போயி சைலனா குடுத்து
ச்ச அதுவு அவனுக்கொரு ஒரு ஏமா ட்றவு யாருமே இல்ல டியா ஒரு நாள் போனா செரி ஆயி ஒரு வாரத் தில்ல செரியாயிரு கேங் செட்டாயிரு வீரு ஒர் நிம்ஷோ எ அத்த கூப்புறாயிங்க